ஹலோ
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர்
தோழி எப்டி தோழி இருக்கீங்க நல்லா இருக்கீங்
ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்களு நல்லா இருக்கோ தோழி சாப்டீங்ளா
உ சாப்ட்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
என்ன சாப்பாடு தோழி
தயிர் சாதம் வாளக்கா வறுவல்
ஏ தோழி நைட்ல தயிர் சாதம்
மை ஃபேவரட் ரா
அப்டியா தோழி செரிங்க தோழி
நீங்க சாப்பிட்டீங்ளா என்ன சாப்பிட்டீங்க
நானு சாப்பிட்டே தோழி சாப்பாடு சாப்ட்டோ சாப்பாடு எக் ரைஸ் பிரிஞ்சுலுங்க
ஓகே ஓகே
அப்டியே சாப்ட்டாச்சு தோழி ஒரு ஆஃப் பாயில் போட்டு சாப்பட்டுட்ட என்னங்க தோழி தோழி கேக்குதுங்ளா தோழி தோழி உங்க வாய்சு எனக்கு சுத்தமா கேக்கல தோழி தோழி கேக்குதுங்ளா